எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன ரொம்ப நாள் ஆச்சு கால் பண்ணி எத்தன தடவ கால் பண்றது நீங்க காலே பண்ண மாட்டேங்கிறீங்க இப்ப கால் பண்ண ஒடனே எடுக்கறீங்க இல்லயா
ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க அது வேல இந்த வேலன்னு இருக்கிறதுதா என்ன பண்றது
செரி செரிங்க ரொம்ப வேலைங்களா வீட்லா
ஆமா ஆமாங்க ரொம்ப ஒர்க் ஜாஸ்தி வீட்ல உங்களுக்கே தெரியுமே உங்களுக்கு தெரியாமை ய
ஆமாங்க செரி செரி குழந்தைங்க ஸ்கூல் போய்டாங்களா
ஓ கொழந்தைங்க ஸ்கூலு போயாச்சு ஹஸ்பண்ட் ஒர்க் பொயாச்சு
ம் செர் செரி எங்க வீட்டு கறி இப்போ தா வேலைக்கு போனாருங்க குழந்தைங்கள இப்போ தா ஸ்கூலுக்கு அமுச்சு வுட்டே நானு தா இது பண்றாங்க ஒன்னு பிரச்சன இல்லங்க போய்க்கிறாங்க கொழந்தைங்க ல
ம் செரி செரிங்க எங்க வீட்லயு இப்டிதா அழுகாம போய்கிறது ஸ்கூலுக்கு
சேர் செரிங்க ம் சேர் செரிங்க வீட்ல வேலையெல்லா முடிச்சுட்டீங்களா
ம் நா எல்லா வேலையு முடிச்சுட்டேங்க நீங்க முடிச்சுட்டீங்களா
ஓம் இப்பதாங்க முடிஞ்சுது அப்றோம் உங்களுக்கு என்ன நீங்க என்ன புறா போட்டிருந்தீங்கல்ல வீட்ல எப் பட்றுக்கு புறாக்கள்ல்லா நல்லாருக்கா
ம் புறால்லா நல்லா இருக்குங்க எல்லா ரெண்டு ரெண்டா மூணு மூணு சுத்தீட்ருக்கு அவ்ளோ நல்லா இருக்குங்க புறா
சேர் செரிங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிங் எவ்ளோ இதுல போட்டீங்க வாங்குனீங்க புறால்லா எத்தன புறா வாங்குனீங்க
ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்குல ஒரு பத்து புறா தா வாங்கணுங்க அப்றோ எல்லா முட்ட வச்சு முட்ட வச்சு எல்லா அதிகமாயிருச்சு பூரா இப்ப எல்லா ஒரு நாப் பது புறா அந்த மாரி இருக்குங்க அந்த மாரி புறா
சேரி செரிங்க பரவால்ல பரவாலைங்க ஓகே ஓகே ஆ இப்ப பாத்துட்டீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து பத்து புறா வாங்குனீங்க இல்லைங்களா
ம் ஆமாங்க பத்து புறா வச்சிருந்தோங்க
இப்ப எவ்ளோ வச்சிருக்கீங்க
இப்ப நாப்பது புறா பக்கோ இருக்குங்க
எப்டீங்க இவ்ளோ எப்டி பராமரிக்கிறீங்க எப்டி பாத்துக்கிறீங்க இதுக்கான பெட்டியெல்லா எப்டி பண்ணீங்க
இதுக்கான பெட்டியெல்லா எங்க வீட்டுக்காரே வாங்கிட்டு வந்து பண்ணிக்கிறாருங்க அவரே அந்த பஃர்னிச்சர் கடையிலருந்து பெட்டியில எடுத்துட்டு வந்து அவரே அடிச்சுக்குவாருங்க பெட்டியெல்லா அடிச்சு அதுக்கு தனித்தனியா ரூம் செட் பண்ணி அவரே ஃபிட் பண்ணி எல்லா வச்சுக்குவாருங்க அப்புறோ அதுக்கு மேல வந்து புறாக்கு வந்து மெயினான தேவன வந்து ஆடானு ஒண்ணு தேவைங்க அது நீங்க கேள்விப்பட்டுருக்கீங்களா
அது என்னன்னு எனக்கு புரியிலேங்க என்னது ஆடாங்களா அது எப்டி பண்ணுவாங்க எப்டிங்க
அதாது வந்து சதுரமா பெரிய ஸ்லைட் மாரி இருக்கூங்க நல்ல பெருசாருக்கூம் அதுலயே கேப் கேப்பா கம்பி வேலி மாரி அடிச்சிருப்பாங்கங் அதுதா ஆடா அதாவ்து புறா இருக்குற பெட்டிக்கு மேல பெருசா மேல வச்சிருக் பாங்க அதாவ்து புறாவ தெனமு காலேல மேல ஆடா மேல பறக்க வுடுவாங்கங்
எதுக்குங்க புறாவ பறக்க வுட்றீங்க அது பறக்க விட்டா வந்துருங்ளா
இல்லே இல்லேங்க மேல புறா பறக்க வைக்கணும்ல்ல ரேசுக்கெல்லா விடுவாங் இல்லேங்க அது மேல பறக்க வச்சாலு ட்ரைனிங் மாதிரி
புராவ வளர்த்துற பெனிபிட் இருக்கு இல்லங்கள அங்க ரேசுக்குல்லா விடுவாங்ளா
ஆமாங்கங் புறா ரேசுக்குல்லா இப்ப ஒரு லட்சோ ரெண்டு லட்சோ வரைக்கு ப்ரைஸ் இருக்கு கப் போ ப்ரைஸ் இருக்கு நெறைய இருக்குங்க பெனிஃபிட் இருக்கு புறானால
பரவால்லைங்க இப்ப எப்படிங்க அது என்ன பண்ணுவீங்க காலைல எந்சோச்ன்ன பறக்க விடுவீங்க
மேல கொஞ்சோ தூரந்தா பரக்கோங்க ஜின்ன ஜின்ன புறாக்கு இப்பப்பதா ட்ரைனிங் குடுத்துட்ருக்காரு ரே நாள்ல சீனியர் புறா மட் டுந்தா மேல பறக்கோ கரெக்டா என்னன்னா காலைல எந்திரிச்சது ரெண்டு மூணு புறா மட்டு மேல விட்டுருவாருங்க விட்டுட்டு அது என்னன்னா தெனமும் ட்ரெனிங் குடுக்குறது வீட் டவே சுத்தி சுத்தி சுத்தி சுத்தி பறந்து வரதுக்கு தெனமு ட்ரைனிங் குடுப்பாருங்க தெனமும் ட்ரைனிங் குடுத்தா வீட்டயவே சுத்தி சுத்தி வரு இல்லைங்க சுத்தி சுத்தி வந்து இதுதா நம்மளோய எடோனு வந்து புறாவுக்கு வந்து தெரிஞ்சிரு
செரி செரிங்க அப்ப தெரிஞ்சிருச்சுன்னா அது வந்து பொயிட்டு வந்துரு இல்லைங்ளா அந்த ஆடாங்குறதுல வந்து உக்காந்ரு புறா
அதா ஆடா ஆமாங்க அதுக்குதா ஆடா வச்சிருக்கிறது
சேர் செரிங்க அப்றோ தீனியெல்லா எந்த மாரி குடுப்பீங்க புறாக்கு
தீனி வந்து பாத்திங்கன்னா கம்பு ராகி மக்காச்சோளோ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி வாங்கிட்டு வருவாருங்க இதெல்லா மிக்ஸ் பண்ணி வாங்கிட்டு வந்து இந்த பத்து மொதல்ல நீங்க கேட்டீங்கல்ல இந்த பத் பத்து புறாக்கு வந்து எப்டி நாப்பது புறா ஆச்சுன்னு அது மாரி அது மாரி வந்து பத்து புறாவு பத்து புறா வந்து முட்ட வைக்குள்ளைங்க அந்த முட்டைக்கு வந்து ரொம்ப பராமரிப்பாரு நைட்டு ஊற வச்ச சுண்டல் குடுகறது பாதாம் குடுகறது அந்த மாரி குடுத்தோம்னா புறா சீக்ரோ வளந்துரு
சேர் சேரிங்க
சீக்ர சீக்ரோ அந்த பாதமு இந்த மக்கா சோளோ குடு ஸ்வீட்கான் இருக்கு பாத்திங்களா மக்காச்சோளோ இனிப்பு மக்காசோளோ குடுதீங்கனா புறாக்கு சீக்ரோ வளந்துரு அதனால அது அதிகமா குடுப்பாருங்க அதனாலதா புறா அதிகமா சேந்துது
இல்லங்க மக்காசோளத்த ஊற வச்சி அரச்சி அந்த மாரி குடுபீங்ளா இல்ல கடையில இருந்து வாங்கிட்டு வரதே நல்ல பொடி பொடியே இருக்கற்த வாங்கிட்டு வருவீங்ளா
இல்ல இல்ல நல்லா பெருசு பெருசாதானேங்க இருக்கு இனிப்பு மக்காசோளோ அத வாங்கிட்டு வந்து கட் இப்ப நீ பூறா வந்து சின்ன சின்னத தானே இருக்கு அது வாயி அதனால கட் பண்ணி பீஸ் பீஸா கம்பு ராகி சைஸ் இருகுற மாரி வெட்டி போட்ருவாரு அது வெட் வெட்டி போட்டாலே நல்ல சாப்டு புறா
சேர் சேரிங்க வெட்டி அப்டியே போட்ரணு வேக வச்சிங்ளா இல்ல பச்சையாங்ளா
இல்ல பச்சையாதா போடனுங்க வேக வச்சிலா போடக் கூடாது
சேரி சேரிங் பரவால்ல பரவால்லைங்க அப்றோ இந்த குஞ்செல்லா எப்டி நம்ம எப்டி கோழிகளுகுனா நம்ம அட வைப் இப்போ இருவத்தொரு நாள் முட்ட பொரிகுது அந்த மாரி இருக்கு இந்த புறாக்கள்ள எப்டிங்க குஞ்சு பொறிக்குதுது எத்தன முட்ட
அதோனு அது வந்து இ சில புறா பாத்திங்ன்னா மூணு வைக்கு சில புறா ரெண்டு வைக்கு சில புரா ஒண்ணுதா வைக்கு இந்த ரெண்டு புறா ஆனா மூணு புறா வைக்குது பாத்திங்ளா மூணு மூணு முட்ட வைக்கு போதே ஒரு முட்ட எப்டி இருந்தாலு மேக்சிமம் செத்து பொயிடு அதாவ்து நாலு அஞ்சில மட்டுதா மூணு மூணு போட்றது உயிர் வாழு மீதி அஞ்சு ஒரு செட்ல இந்த மாரி ரெண்டு செட்லங்றது செத்து பொயிடு ஆனா இத வந்து அதோட அம்மா அவ்ளோ நல்ல பாதுகாக்கு பாதுகத்துட்டு நல்லா ரெண் டா இந்த அந்த குஞ்சு நல்ல ஓர அளவுக் ஆயிரு பாத்திங்ளா ஓரளவுக் ஸ்டேஜிக் ஆயிரு எந்திரிச்சி நின்னு தீனி சாப்பூற்ற அளவுக்கு ஆயிருச்சுன்னா ரெண்டாவது முட்ட வைக்றப்ப அந்த குஞ்சி வெளில தள்ளி விட்ரு அப்றோ அதுக்கு தனியா இன்னொரு கூண்டு வைக்கிற மாரி ஆயிரு அப்டிதா அதோட அம்மா பராமரிக்குது
பரவால்லைங்க பரவால்லைங்க சேரி ஓகேங்க இப்ப வந்து எத்தன நாள் வந்து இப்ப கேட்டல்லைங்க நானு எ முட்ட வந்து இப்ப வந்து கோழிகள்லா பாத்துட்டிங்கனா கோழிகள பத்தி எனக்கு தெரியுங்க கோழிக வந்து ஒரு ஒரு நாளைக்கி ஒரு ஒரு முட்ட வச் சி அதுக்கப்பறோ வந்து அட வைப்பாங்க அட வச்சி இருவத்தி ஒருநாள்ல அட வச்சி அதுக்கப்பறோ குஞ்சி பொரிக்கு இது எப்டிங்க எத்தன நாள் மூணு மூணு ஒரு நாள்லே மூணு முட்ட பொரிக் ச்சிருங்ளா
இல்ல இல்லைங்க அப்டி இல்ல ஒரு நாள் இல்ல ஒரு ஒரு நாளைக்கு ஒரு முட்டதா வைக்கு ஒரு நாளைக்கு ஒரு முட்ட அடுத்த நாள் ஒரு முட்ட ஒரு நாளைக்கு ரெண்டு முட்டையே கூட வச்சிருக்கு அப்படிதா வை க்கு அது அப்டி வச்சிதா அடகாக்கு ஆனா பாத்தீங்கனா அந்த முட்ட வச்சி மூன் நாள் நாலு நாள்ல குஞ்சி வெளியே வந்துரு அந்த அளவுக்கு அது ஹீட்டு குடுக்கு சூடு குடுக்கு
ஓ சேரி சேரிங்க அட வச்சா அஞ்சாவது நாளே வந்துருங்ளா
ஆ ஆமா அஞ்சாவது நாளே வெளியே வந்துருங்க
ஓகே ஓகேங்க ஆ பா அதிசயமா இருக்கு இல்லைங்க அட வச்ச அஞ்சாவது நாளே வந்துருது பரவாயில்லங்க
ஆனா பத்து நாள்லயே பெருசாயிருங்க அதுதா ஆச்சரியமா இருக்கு அந்த பத்து நாள் அந்த அளவுக்கு குடுக்குறாங்க ஃபுட்டு அந்த அளவுக்கு சாப்பாடு குடுக்குறதுனால அதுக்கு மெயின் என்னன்னா பாதாம் சுண்டல் இது ரெண்டு குடுத்தாலே போது அந்த அளவுக்கு பெருசாயிரு பத்து நாள் அதுவே போய் தீனி சாப்புடு
ம் மெயின் வந்து பாதாம் சுண்டலு இது மட்டுந்தா இல்லைங்ளா கு அந்த பூரைக்கு பூன புறாவுக்கு
கருப்பு சுண்டல்தா மெயினுங்க கருப்பு சுண்டல்தா அவ்ளோ ஒரு தானியோ அதுக்கு
சேரி சேரிங்க இப்ப எப்டி ட்ரெயினிங்லா எப்டிங்க குடுப்பீங்க பறக்கணுன்னா பறந்துட்டு டக் குணு வந்துடுதுங்ளா அதெல்லா
அது வந்து எப்டின்னா வச்சுகோங்க ஒரு நாள் ப தண்ணி காலைல எந்துருச்சு எந்திரிச்ச உடனே கொஞ்சோண்டு உணவு குடுத்து அதுக்கு கொஞ்சோண்டு உணவு குடுத்து கொஞ்சோண்டு தண்ணி குடுத்து மேல பறக்க வச்சாங்கன்னா காலைல ஏழு மணிக்கு பறந்துதுன்னா நைட்டு எட்டு ஒம் போது மணி வரைக்கு பறக்க வுடுவாங்க ஒம்போது மணி வரைக்கு பறந்துச்சுன்னா மட்டுந்தா அந்த புறா ஜெயிச்சுதுனு அர்த்தோ அப்டி இல்ல ஒம்போது மணிக்கு முன்னாடியே கீழ எறங்கிருச்சுனா அது ஆடா மேல ஒக்காந்துருச்சுன்னா புறா தோத்துரு ச்சினு அர்த்தோங்க
ஓ அந்த அளவுக்கு ட்ரைனிங் குடுப்பாங்க இல்லைங்ளா இப்ப சப்போஸ் நம்ம ட்ரைனிங் குடுக்கும்போது அ ஃபர்ஸ்ட் நம்ம பறக்க விட்டுட்டோ அது எங்காது போயிருச்சுனா எப்டிங்க வரு திரும்பி
அது எங்காது போயிருச்சுனா நம்மதா வாட்ச் பண்ணிகிடே இருக்கனுங்க அதா அந்த புறாவுக்கு ரேஸ் புறா ரேஸுக்குனா ஒரு முப்பது நாள் நாப்பது நாள் ட்ரைனிங் குடுப்பாங்க முன்னாடியே இருந்து முன்னாடியே இருந்து ட்ரைனிங் குடுத்தாதா தெரியுங்க அந்த முப்பது நாள் நாப்பது நாள் இவங்க பறக்க வட்டு அது எவ்ளோ நேரோ பறக்குது எவ்ளோ நேர கீழ உக்காருது இந்த புறா இங்கேதா பறக்குதா இல்ல வேற எங்காது போய் உக்காந்துக்குதா அப்டின்லா போய் வாட்ச் பண்ணுவாங்க இவங்களு புறா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க போய்தா வாட்ச் பண்ணுவாங்க
அ புறா பெட்டிலா எப்டி கிளீன் பண்றீங்க நீங்க
புறா பெட்டி வந்து வாரத்துல ஒரு நாளு கிளீன் பண்ணுவாருங்க மாசத்துல ஒரு நாளு கிளீன் பண்ணுவாருங்க
மாஸ்கெல்லா போட்டுக் வராருல்லங்க மாஸ்க் எல்லா துணி
க்ளவுஸ் போட்டுக்குவாரு நறயா கொஞ் கொஞ்சோ மருத்துவோ பாப்பாரு பூராவுக்கு வந்து ஏதாது நோய் வந்துருச்சுன்னா சளி புடிக்கிறது நமக்கெல்லா எப்டி சளி புடிக்கிறது அந்த மாரி அந்த மாரி புறாவுக்கு வரு அதுக்கு தகுந்த மாரி மருந்து வாங்கிட்டு வந்து ஊத் இவர் வந்து அந்த மாரிலா பண்ணுவாருங்க
செரி செரிங்க நல்லதுதாங்க புறா வளத்துறது தப்பு சொல்லல இருந்தாலு பின்னாடிக்குந்த நுரையீரல் ப்ராப்ளம் இந்த மாரி ஏதாது ப்ராப்ளம் வரக் முன்னாடியே நம்ம வந்து கொஞ்ச இந்த மாஸ்க்கு கிளவ்ஸ்லா போட்டுட்டு கொஞ்சோ தள்ளி இருந்தம்னா நல்லதுங்க அவர்கிட்ட சொல்லுங்க வளத்தது பிரச்சன இல்லைங்க கொஞ்சோ இந்த மாரி இது பண்ணணு கொஞ்சொ
ஆ செரி ஆ செரி செரிங்க நா சொல்றேங்க அவர்கிட்ட
ம் கண்டிப்பா சொல்லுங்க பாத்து இருங்க ஏனா வந்து புறா நல்லதுதா அது ஒரு பெட்டுதா நம்மளுகு ஒரு சந்தோஷ கெடைக்குது அது வளத்துறதுல ஆனா இருந்தாலு நீங்க சொல்லுங்க அவர்கிட்ட இந்த மாதிரி கிளவுஸ் எல்லா போட்டுக்க சொல்லி
ம் அதுவு கொழந்தைங்களா இருக்கறதுனால நல்லாவே கிளவுஸ் எல்லா போட்டுட்டுதா ஒர்க் பண்ணுவாரு அங்க வேல செய் செய்வாருங்க நல்லா கிளவுஸ் போட்டு எல்லாமே பண்ணிட்டு தா வேல செய்வாரு இருந்தாலுமே புறா பெட்டியில கிளீன் பண்ணிட் அதுக்கப்புறம்தா குளிச்சுட்டுதா உள்ளயே வருவாருங்க
செரிங்க செரி ரொம்ப நேரோ பேசிட்டேங்க செரி வைக்கட்டுங்களா
ம் செரிங்க